மேம் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி உங்களுக்கு நா பேசுறது தெளிவா கேக்குதா
ஆ கேக்குதுங் தோழி கேக்குதுங்க
ஆ ஓகே தோழி நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசுவோ தோழி
ஆ நம்மளுடைய சேமிப்பு பழக்கத்த பத்தி பேசலாங்ளா
ஆ ஓகே தோழி கண்டிப்பா பேசலா
கண்டிப்பாங்க ஏன்னா எல்லாத்தோட வாழ்க்கைலயு சேமிப்புங்கிறது வந்து நிச்சயமா ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுல்லங்க சோ அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது வந்து நா உங்ககிட்ட சொல்றேங்க தோழி
ஆ ஓகே தோழி கண்டிப்பா பேசலா தோழி சேமிப்புல ஃபர்ஸ்ட்டு எங்க சேமிப்பு ஆரம்பிக்குது அப்டினா உண்டியல்னு சொல்லிட்டு சொல்லலா தோழி
சரி சரிங்க கண்டிப்பா
ஏன்னா நம்ம முத முதன்னு எப்டி சேமிப்போ அப்டினா சின்ன வயசுல முத முன்னு ஆ அப்பாவோ இல்ல அம்மாவோ ஒரு உண்டியல் வந்து வாங்கி குடுத்துருப்பாங்க
கண்டிப்பாங்க
அந்த உண்டியல்லேந்து நம்ம கொஞசோ கொஞ்சமா காசு சேக்க ஆரம்பிச்சிருப்போ அதுதா அதுக்கப்பறோ நம்ம வளர்ந்தது கப்பறமே செரி காசு சேமிக்கணு அப்டிங்கிற பழக்கமே நமக்கு மொத மொத அங்கிருந்துதா ஆரம்பிக்குதுன்னு நா நெனைக் கிறே தோழி
கண்டிப்பாங்க கண்டிப்பா அதாவது நம்ம இன்னைக்கி அன்றாட வாழ்க்கைல செலவுங்கிறது வந்து ஒரு தவிர் க்க முடியாதது ஒன்னுங்க ஆ நா எப்டி ஃபாலோ பண்ணுவே அப்டின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவுலியுமே இப்ப நம்ம ஒரு நூறு ரூவா செலவ் பண்றேன்னா மொதல்ல ஒரு பத்து ரூபாய அந்த உண்டியல்ல வந்து நா போட்டுருவே மிச்ச தொண்ணூறு ரூவால தா வந்துட்டு நமக்கு என்னப்ப இது பண்ணணுமோ அது வந்து பண்ணிக்கணு தோழி
ஓகே ஓகே தோழி
அதனால அந்த மாதிரி வந் ந்து நம்ம ஒவ்வொரு இதா வந்து நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சோ அப்டின்னா நிச்சயமா அது வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கத்துக்கு வந்து நம்மளுக்கு கொண்டு போய் விடுங்க
ம் ஆமா தோழி ஆமா இன் இருந்தாலு நம்ம ஒரு உதாரணமா சொல்னுன்னா ஒரு மாச செலவே நம்ம எடுத்திக்கிட்டோனா இப்ப ஒரு மாசத்துக்கு இவ்ளதா நம்ம செலவு பண்ணணுனு சொல்லிட்டு நம்ம ஒரு பட்ஜெட் போட்ருப்போ ஆனா அது என்ன ஆகு அப்டின்னு பாத்தீங்கன்னா டக் குன்னு ஆ என்ன ஆகு அப்டின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ இல்ல ஒரு ஃபங்க்ஷன் செலவோ நமக்கு டக்குன்னு வந்துரு
கண்டிப்பாங்க கண்டிப்பா
அந்த மாரி நேரத்துல கொஞ்சோ கஷ்டமா இருக்கு என்னடா இது டக்கு டக்குன்னு செலவு வருதே அப்டின்னு அதனால நம்ம என்ன பண்ணிக்கணு அப்டின்னா இதுக்காக கொஞ்ச நம்ம இப்ப ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வச்சுக்கணு
தேவைன்னு சொல்லி அது ஒரு தொகை வந்து நம்ம கண்டிப்பா எடுத்து வச் சுக்கண்ணுங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு நம்ம எடுத்து வச்சுட்டோ அப்டின்னா எதிர்பாராத மருத் துவ செலவுகள்ல இருந்து வீண் விரையத்திலருந் து நம்பள வந்து நம்ம பாதுகாத்துக்கலாங்க
ம் ஆமா தோழி
ஆம் நெறைய நமக்கு இன்சூரன்ஸ் இருக்குல்ல அதுல நமக்கு எந்த இன்சூரன்ஸ் நம்மளுடைய குடும்பத்துக்கு வந்து பொருத்தமா இருக்குமோ அது ஏதாவது ஒன்னு நம்ம போட்டு எத்துக்கிட்டோ அப்டின்னா நிச்சயமா அது வந்து நமக்கு பெரும்பான்மான தொகைய வந்து நமக்கு சேமிப் பண்ணி குடுக்குங்க
ம் ஆமா தோழி அதே மாரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா சேமிப்புல நக சீட்டு போட்டு சேமிப்பாங்க
கண்டிப்பாங்க நானு அது செய்வேங் தோழி
ம் அது மாதிரி வந்துட்டு செய்வாங்க ஏனா நமக் நகைக்கி நகையு ஆன மாரி இருந்துச்சு அதே நேரத்துல அமௌண்ட்டு வந்துட்டு ரொம்பவு நம்ம செலவ்
க இதா இருக்கு
ம் அந்த மாரியு பண்ணுவாங்க ஒரு சில பேரு சேமிப்பு பத்தி இன்னோ நெறைய ஐடியாஸ் எதுவு இருந்த சொல்லுங்க தோழி நா தெரிசுக்கிறே
ஆ நா மூணாவதா நம்ம வந்து என்ன பண்ணலா அப்டின்னா நமக்கு ஆயுள் காப்பீடோட சேத் வரக்கூடிய எல்ஐசி சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் தோழி அது வந்து நா நறைய ய என்னோட தோழிகளுக்கு நான் வந்து பழக்கப்படுத்தி இருக்கேன் அடுத்தது வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா அஞ்சலக சேமிப்பு வந்து சிறு தொகையா இருந்தாலும் அது வந்து கொஞ்சோம் அதிகமான பலன்கள குடுக்கும் கல்வி கட்டணம் கட்டுறதுக்கு வந்து நமக்கு உறுதுணையா இருக்கும் சோ அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வந்து இருக்கும் போது நமக்கு வெளியில கடன் வாங்கக்கூடிய அமைப்ப வந்து நமக்கு வந்து கம்மி பண்ணி தருங்க
மம் ஓகே தோழி ஓகே தோழி
ம் இந்த சேமிப்பு பத்தீன விழிப்புணர்வு வந்து நறைய பேத்துக்கு குடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்து பள்ளி ஆசி ரியையா ஒரு பத்து வருஷம் வேல பாத்திங் தோழி
ஓ ஓகே ஓகே தோழி
நான் வந்து அ கணித ஆசிரியருங்க ஆ பத்து பன்னெண்டா வகுப் வரைக்கும் எடுப்பேன் கல்லூரி மாணவர்களுக்கும் எடுத்திருக்கேன் என்னோட தனிப்பட்ட ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் சொல்லுவாங்கள இல்லங்க சைக்காலஜி உளவியல் இது அந்த துறையில வந்துட்டு நாட்டம் அதிகங்க
ஓ ஓகே ஓகே ஓகே தோழி
ஆ அதனால அது பத்தின கருத்துக்கள் வந்து நறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது தாங்க அனுபவத்தின் மூலமா கத்துக்கிட்டது
ம் ஓகே ஓகே ஓகே ஆமா நீங்க ஆசிரியரா இரு இருக்கறனால பிள்ளைங்களுக்கும் சேமிப்பு பத்தி நறைய சொல்லிருப்பீங்கல்ல
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நம்ம நறைய விஷயங்கள் வந்து நம்ப கண்டிப்பா நம்ம நம்மள மிருகுப்படுத்திட்டு இருந்தா தான் நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கருத் கத்து குடுக்க முடியுங்க
ஓ ஓகே ஓகே ஓகே
அதனால அப்படி கத்துக்கிட்டது தான் ப்ளஸ் நம்மளுடைய அனுபவத்துல மத்தவங்களுக்கு வந்து நம்மளுடைய உளவியல் கருத்து அந்த இது வந்து. அது நறைய குடுத்திருக்கேன்
எனக்கு வந்து மருத்துவ துறையில கொஞ்சம் நாட்டம் அதிகம்ங்க பர்சனலா அதனால அது வந்து அந்த உளவியல் சார்ந்த கருத்துக்கள் அந்த இது வந்து நம்ம குடுத்துட்டு இருக்கோங்க
ஓ ஓகே ஓகே தோழி
ம்
வேற சேமிப்புள்ள வேற என்ன சொல்லலாம் அப்டின்னு பாத்தீங்ன்னா ம் வேற என்ன சொல்லலாம் பொதுவா இவ்ளோவுதான் சேமிப்பு எனக்கு தெரிஞ்சது ஆஹ எப்பவும் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் முன்னாடி வி எடுத்து வச்சுக்கிறது பெட்டர் ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வந்தாலோ இல்ல ஒரு அவசர தேவைக்கு தேவைப்பட்டாளோ எடுத்து வச்சுக்கலாம் ம் வேறங்க நக சீட் இல்ல இன்னொன்னு ஏதோ சீட்டு போடுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்னது தோழி நகஸ் சீட்டு தெரியும் இன்னொரு ஏதோ சீட்டு போடுங்க தீபாவளி
அது வந்து என்னா ஆனா நம்ம அந்த சிறுசேமிப்பு தொடர்பான தகவல்கள் மாதிரி வருங்க
அதாவ்து நம்ம அஞ்சலகம் அல்லது வங்கியில போடுறதுக்கு பதுவா நம்பிக்கையான ஒரு நபர் கிட்ட வந்து நம்ம சிறு சிறு தொகையை ஒவ்வொரு மாச மு நம்ம குடுத்து வச்சிருப்போ அங்க வந்து நம்மளுக் கு நறையா க கட்டளைகள் வந்து இருக்கு ஆ கண்டிஷன்ஸ் வந்து இருக்காது சோ நம்ம மாசம் மாசம் குடுத்துட்ருப் போ இப்ப பத்து பேர் இருக்காங்க பத்து மாச வந்து நடத்துறாங்கன்னா அதுல எதாவ்து ஒரு மாச நமக்கு வந்து அந்த தொகய வந்து குடுத்துருவாங்க நம்ம முன்னாடியே எடுக் க்றோ அப்டின்னா நம்ம கூடுதல் தொகய கட்ற மாதிரி இருக்கூங்க நம்ம கடைசியில எடுக்குறோ அப்டின்னா ந லாபம் லாபத்தோட அவங்க நடத்துறவுங்க வந்து நமக்கு தருவாங்க நா வந்து அது சிறு சிறு சீட் டு வந்து நானு நடத்திட்ருக்கேங்க
ஆ ஓக்கே ஓக்கே தோழி தோழி
அது வந்து அந்த அவசரத் தேவைக்கி நம்ம அத வந்து பயன்படுத்திக்லா வெளில கடன் வாங்காம அந்த சீட்டு நடத்துறவுங்ககிட்ட நம்ம வாங்கிட்டு நம்ம வட் ட்டியோட அதுக்கு வந்து திருப்பி தர மாதிரி இருக்கூங்க அது வட்டின் சொல்ல முடியாது அவங்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தொகை வந்து யாரு கடைசியில எடுக்குறாங்ளோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா அதிக தொகையா அவங்களுக்கு நடத்துறவுங்க வந்து குடுத்துருவாங்க ஏன்னா அவங்க பணத்த தான இவுங்களுக்கு பயன்படுத்த குடுக்குறாங்க ஆ அப் அ அந்த லாபத்தொகய இவங்க கட்டக்கூடிய அ ஒரு நூறு எரநூறு எச்சா கட்றாங்கன்னா அதைய வந்து யாரு கடைசியா எடுக்குறாங்களோ கடைசி வரைக்கி எடுக்காம யாரு கடைசியா எடுக்குறாங் னா அவுங்களுக்கு வந்து அந்த லாபத்தொகை வந்து போய் சேருங்க ஆனா அது வந்து நம்பிக்கையான நபர்கள் கிட்ட குடுக்கணு ஏன்னா அதுல ஏதாது தப்பு நடந்தா அது வந்து அலுவலகத்துல ஏத்துக்க மாட்டாங்க அதாவ்து போலீஸ் இதுல வந்து ஆ ஏத்துக்க மாட்டாங்க சோ அது வந்து ஆத்தரைஸ்டு ஆ நம்ம கம்பனியா பாத்து அது வந்து நம்ம செய்யணுங்க
அத்னால அது அத தேர்ந்தெடுக்கறதுல மக்கள் வந்து கவனமாருக்குணு இல்லன்னா அவுங்களுடைய மொத்த தொகையு எழக்கற மாத் த்ரி ஆயிரு சோ அந்த நடத்தக் கூடிய நபரு நம்பிக்கையானவுங்ளா இருக்குணு அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பத்து பேரோ அல்லது இருவது பேரோ அவங்களுமே நம்பிக்கையான நபர்களா இருக்கும் பட்சத்துல இது வந்து கை குடுக்குங்க இல்ல அது வந்து நமக் கு கொஞ்சொ ரிஸ்க்கா தெரியுது அப்டின்னா அஞ்சலக சேமிப்பு திட்டம் வந்து சிறந்ததுங்க
ம் ஆமா போஸ்ட் ஆபிஸ்லயுமே இப்ப அக்கௌண்ட் நெறய இந்த பெண் குழந்தைகளுக்குன்னு தனியா குழந்தைகளுக்குனு நீங்க ஆரம்பத்துலே இருந்து போட்டு வக்கலாம் மாசம் ஐநூறு என்னமோ நா பாத்தே
ஆமாங்க பெண் குழந்தைகளுக்கு தனியா இருக்கு ஆண் குழந்தைகளுக்கு தனியா இருக்கு அது வந்து பாத்தீங்ன்னா வருஷத்துக்கு ஒரு தடவ கூட்டுவட்டி மாதிரி தருவாங்க பி பி எஃப்ன்னு சொல்றது வந்து ஆண் கொழந்தைகளுக்குங்க சுகன்யா சம்ருதி திட்டம் அப்படிங்கறது வந்து பெண் குழந்தைகளுக்கான திருமண சேமிப்புத் திட்டம்
இப்ப நம்ப பா ஆண் குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம மாச மாசோ ஐநூருவா கட்டி வெக்கிணுமோ ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுமோ
ஆமாங்க அது வந்து பதினைந்து வருட திட்டோ அஞ்சு வர்ஷத்துக்கு மேல அதுல வேணுனா ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்துக்கலா திருப்பி கட்ட வேண்டியது இல்ல அது வந்து கூட்டு வட்டி ஆட் ஆகிட்டே இருக்குங்க ஆனா பதினஞ்சு வருஷோ ஸ்கீம் அது அது வந்து ஆண் குழந்தைகளுக்கு போடலா அந் ஆ அஞ்சு வருஷத்துக்கு இல்ல நம்ம தொடர்ந்து வருஷத்து அ கட்டிட்டு இருக்குற மாரிதா இருக்குங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்பறோ வேணுனா அதுல ஒரு பகுதி நம்ம எடுத்து பயன்படுத்திக்லா திருப்பி கட்ட வேண்டியது இல்ல அதுதா அதோடைய பெனிஃபிட்டு எதுங்க
ம் நல்ல விஷ்யந்தா போட்டு வெக்கலா நீங்க இது மாரி போட்டு வெச்சிருக்கீங்களா தோழி
ஆ இருக்குங் தோழி இருக்கு பையனோடைய க படிப்பு செலவுக்கு வந்து அப்டிதா பண்ணி வெச்சுருக்கோ
அப்ப பதினஞ்சு வர்ஷோ கழிச்சி அவுங்குளுக்கு யூஸ் ஆகோ
ஆ அஞ்சு வர்ஷத்துக்கு அப்றம் நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவ எடுத்துக்குலாங்க இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக் கு ஒரு அம்பதாயிரம் அல்லது ஒரு லட்சோ சேத்தி வெச்சிருக்கீங்கன்னு வெய்ங்க அதுல அஞ்சு வருஷத்துல நீங்க ஆறாவது வருஷோ வந்து அதுலருந்து ஒரு முப்பதாயிரோ எடுத்துக்லா நீங்க வந்து திருப்பி வட்டி கட்ட வேண்டியதில்ல ஆனா நீங்க திரும்ப சேமிப்பு தொடர்ந்துட்டே இருப்பீங்க இந்த எடுத்த பணத்த வந்து திருப்பி கட்ட வேண்டியதில்ல அதுக்கு வட்டியு கட்ட வேண்டியதில்ல அந்த மாரி வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து எடுக்குறதுக்கு வந்து அவுங்க அனுமதி தராங்க
ம் ஓகே தோழி
அதனால பி பி எஸ் வந்து பசங்களுக் கு போடலா நம்மள மாரி பெரியவங்களுக்கு வந்து அந்த திட்டோ வந்து இதாகுங்க
ம் ஓகே தோழி ஓகே தோழி பரவால்ல இது மாசோ ஐநூறுவானா போடலா
நிச்சயமாங்க நம்ம அதுக்கு மேற்பட்டது இது பண்றதுனாலு நம்ம வந்து பண்ணலா நா இவ்ளதா அப்டீன்னு சொல்லிட் டு அதுக்கு இது இல்லீங்க லிமிடேஷன்ஸ் இல்ல
ஓகே தோழி நம்ம நறைய கத்துக்கிட்டோ நறைய பேசுணோ அடுத்த கால்ல தொடந்து பேசுவோ நன்றி தோழி
நன்றி தோழி நன்றி வணக்கம்